ஹலோ கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது கேக்குது
ஆ கே டீ ஆச்சா ப்ரோ டீ சாப்டாச்சா டீ சாப்டாச்சா டீ காஃபி எல்லாம் முடிஞ்சு
இப்பதா இப்பதா உங்க கர்நாடகா வெதர்லா எப்டி இருக்கு தல ஃப்ரண்ட் அ பட் ஆனா இங்க நம்ம நம்ம ஊர்ல எல்லா தாங்க முடில வெயில் அவ்ளோ ஹாட்டா இருக்குது ஆமா
அது சொல்றதுக்கில்ல எல்லொ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்ல ஓரளவுக்கு ம ரெய்னியா இருந்ச்சு
ஓகே ஓகே ஓகே பட் ஆனா பேங்ளூர் எப்பவுமே கொஞ்ச நல்லாவே இருக்குன் சொல்லுவாங்க என்னோட ரிலேட்டிவ்லா இருக்
எப் அப்பிடியெல்லா இல்ல ப்ரோ சிட்டிக்குள்ள எல்லா அது ஊர் பெங்களூர் மெயின் இதுக்குள்ள போ போய்ட்டம்னா ரொம்ப இது இருக்கு கஷ்டம்
ஓகே ஓகே
ஏங்க ஊருக்கு வன்ட்டிங்களா
ஆ வந்துட்டே நேத்தே நைட்டு ரீச் ஆன பட் வந்துட்டு எனக்கு கொஞ்ச வேல இருந்துச்சு அதனால நா உங்கள காண்டாக்ட் பண்ண முடில வந்துட்ட ஒரு ந நயன் எய்ட் தேர்டிக்கு ரீச் ஆன பட் ஆனா அதுக்கப்புற என்னோட வீட்டுக்கு வரதுக்கு ஒம்பதரை ஆயிர்ச்சு ஆமா சோ அதுக்கப்புற கொஞ்ச வேலை இருந்ச்சு ஏனா ரொம்ப நாளா அடச்சு போட்ருந்தோ அதனால வேலைலா இருந்ச்சு அதெல்லா கிளியர் பண்ட்டு ஹெல்ப் பண்றதுக்கு கொஞ்ச டைம் ஆயிடுச்சு ஆமா உங்குளுது ஒர்க் எல்லா முடிஞ்சிருச்சா
இல்ல எனக்கு நைட் ஷிஃப்ட் தா எனக்கு இன்னைக்கு இந்த வார ஃபுல்லா நைட் ஷிஃப்ட் குடுத்துட்டாங்க சோ அதனால நைட் தா ஸ்டார்ட் ஆகுது
நைட் ஷிஃப்ட்டுனா ஆ நைட் ஷிஃப்ட்னா நீங்க வந்துட்டு ஓகே இல்ல இதுல வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்ட் எல்ல கடைக்குமா இப்படி இப்ப வந்துட்டு கண்டின்யூஸ்ஸா நைட் சிஃப்ட்னா நைட்சிஃப்ட்னா ஒர்க்
இது வந்து ஆ அது ஒரு ப்ளஸ் என்னன்னா நம்ப வந்து ஒர்க் பண்றது வந்து எல்லாமே வந்து ஃபாரின்ங்க யு எஸ் க்ளைண்ட்டு இந்த அர்ஜென்டினா இந்த ரஷ்யா இந்த க்ளைண்ட்ஸு சோ மோஸ்ட்லி என்னன்னா எது ஒ ஒர் ஒர்க் இருக்காது நைட்ல பெருசா பட் ஆனா என்னன்னா திடீர்னு ஸடனா ஒரு இஷ்யூஸ் வரூ அப்போ அந்த டைம்ல நம்போ இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பண்ற மாரி இருக்கூ மத்தபடி பெரிய ஒர்க்கு ரொம்ப இருக்காது நைட்ல ஓரளவுக்கு ஆனா என்ன தூக்கோ கெட்டு போகு அய்யோ எதான்னு வந்ச்சா வந்ச்சா நம்ம எழுந்து மெயில் செக் பண்ணணு அது பண்ணணு
ம் செரி செரி செரி ஓகே பட் ஆனா நைட்டு தூங்காம இருக்க இருக்கதா செய்யணு போலருக்குல்ல
ஆமா கொஞ்சோ ஏதோ கொஞ்சக்காலோ ஏன்னா நைட்டு ஃபுல்லா ஒக்காந்து வேல பாத்துட்டு திருப்பியு கால்ல ஒக்காந்து வேற வேலயு பாக்க முடியாது சோ அதெல்லா ஓரளவுக்கு
ம் ஓகே ஓகே மத்தபடி நைட் ஷிஃப்ட் தா அதனால ஒன்னு பிரச்சன இல்ல
ஆமா ஒரு பெரிய ரொம்ப கரெக்ட் டா அது வந்து மெ எப்டி டாக்கிள் பண்ணணு எந்த மாரி யூஸ் பண்ணிக்கனு நமக்கு யூஸ் ஃபுல்லாரு க்குற மாரி பண்ணணு தெரிஞ்சுக்கிட்டா பரவால்ல ரெகு ரெகுலரா அவுங்க சொல்ற ஒர்க்கெல்லா ஒக்காந்து நைட்டெல்லா ஒக்காந்து பண்ற மாரி அப்டியெல்லா பண்ணோ னா நம்மளுக்கு கொஞ்சோ கஷ்டோ ஆயிடூ பட் அத எப்டி யூஸ் பண் ணிக்கிறோன்றது நம்ம கைல தா இருக்கு
செரி செரி செரி ஓகே பரவால்ல அது ரொட்டேஷன்ல தா இருக்குல்ல உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்டுங்கிறதூ கன்டினியூஸ்ஸா இருக்காது ரொட்டேஷ்
கோ கா ஆ அதா ம ஃ பர்ஸ்ட் வீக் இந்த வீக் இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த வீக் ஃபுல்லா இப்டி நைட்ல இருக்கு நைட் நெக்ஸ்ட் வீக் வந்து மாறூ அது வந்து ஆ டூ பீ எம் மதியோ ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகு
செரி செரி டென் டென் தேர்ட்டி செரி ஓகே ஓகே ஓகே ஓகே செரி ஓகே
ரொம்ப‌ நைட் என்ன டின்னருக்கு எதான்னு ப ஆ சொல்லுங்க சொல்லுங்க
ஆ நைட் ஷிஃப்ட்னா இப்ப வந்துட்டு மார்னிங் வந்துட்டு கொஞ்சோ ரெஸ்ட் எடுக்கனு ரெஸ்ட் எடுத்தா தா நைட்டு கண்ணு முழி ச்சு வேல பாக்க முடியு அந்த மாரி லா
அதா இப்போ இந்த வீக் இப்ப தா நா இன்னைக்கு நைட் தா ஸ்டார்ட் ஆகுது அதனால இன்னைக்கு நா இப்ப ஆக்டிவ்ல வந்து பண்றே இல்லன்னா நா வந்து இப்ப தூங்கிட்டு இருப்பே
ஓகே ஓகே அதா கேக்குறே இல்ல இப்போ நீங்க இப்ப காலைல இருந்து ஈவ்னிங் வரைக்குமே வந்துட்டு தூங்கல அப்டின்னா நைட்டு் தூக்க வந்துருமே
ஆ அதா சொன்னேஇல்லையா அது கொஞ்சோ கஷ்டோதா மெயின்டேன் இந்த ஒரு வாக் ஒரு வாரோ அதே ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லலா எனக்கு ஒன் மந்த் குள்ளவே நைட் ஷிஃப்ட் இருந்துச்சு ரொம்ப கஷ்டோ இப்போ ஒன் வீக் சீஸ்ஸுன்றப்ப மாத்தி மாத்தி பண்றப்போ ஷஃபுல்லா இருக்கறனால பிரச்சன இல்ல
செரி செரி செரி ஓகே ஓகே ஓகே செரி பரவால்ல ப்ரோ ஒரு அஜி அஜெஸ்டபுள் தா இதெல்லா அஜெஸ்
ஆமா அதேதா நம்ப ஃபுல்லா ஆக்டிவ்ல இருக்கணுனு அவசி யோ இல்ல பட் ஆனா ஸட்டன் டைம்ஸ் இரு அவுங்க சில ஒர்க் இருக்கு அந்த நமக்குன்னு அந்த ஷிஃப்ட்ல அவுங்க ஹாண்ட்ஓவர் குடுப்பாங்க இல்லையா பத்து மணிக்கு முடிச்சவங்க நமக்கு ஒ என்னென்ன பண்ணணுன்றது ஒரு ஒன் அவர் அந்த எ மீட்டிங்ல சொல்லிருவாங்க என்ன மாத்தணு என்னென்ன பண்ணனு நம்ம டைம்ல என்னென்ன ஹேண்டில் பண்ணணுனு சோ அந்த டைம் மட்டு நம்ம ஆக்டிவ்ல ஆ அதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட டைம் நா வச்சுப்பே நா வந்து ஸ்டார்ட் பண்ணுவே ஒரு லவென்க்கு ஸ்டார்ட் பண்ணுவே ஒரு ஒன் ஒன் தேர்ட்டிக்குள்ள முடிச்சுருவே அதுக்கப்ற நானு தூங்கிடுவே அதா ஒர்க்லே தூங்கிட்லா ஏனா அது புடிச்சு சோ அது தூங்கிட்டு நம்ம அலாரம் வெச்சு ஒரு அ அ ஒரு கரெக்டா ஒரு ஃபோர் எ எம் க்கு திருப்பி செக் பண்ணுவோ‌‌‌ ஃபோ ஃபோர் எ எம் க்கு திருப்பி செக் பண்ணுவோ எல்லாமே கரெக் ஏனா ரெகுலரா மீல்ஸ் வரு
ஓகே ஓகே
தென் ஒரு யாரு கிளைண்ட் அ அங்கருந்து நம்மளுக்கு வீடியோ கால் எதாவ்து பண்ணிருந்தா அதுக்கு நம்ப பாக்கணு சோ அதனால ஒன் அவர் கேப் விட்டு நம்ப செக் பண்ணுவோ ஏனா ஒவ்வொருக்கு ஓ அ ஒரு இது இருக்கு அக்னாலேஜ்மென்ட்னு இன் கேஸ் நம்ப வந்து கிளைன்ட் ஆக் அ நம்பளுக்கு காலோ மெசேஜோ பண்ணிட்டாங்கனா ஒரு தெர்ட்டி டூ ஃபாட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல நம்பளுக் கு ரிப்ளே பண்ணணு ஏனா இது நைட்லன்றனால நா பிஸ்னஸ் ஆஃப் வித் ஆ அது ஒரு பிரச்சன இருக்கு இருக்கு சொல்றே லேப் இப்ப வந்து நம்ப வந்து ஸ்லிப்பு ஸ்லீப்ல போட முடியாது ஆக் டிவிலே ஆன்லே இருக்குற மாரி ஏனா அப் அப்டி பண்ட்டா பிரச்சன இல்ல பட் ஆனா கிலீப் ஆயிட்டோமுனா திருப்பியு நம்ம வந்து அ கிளவ்ட்ல தா எல்லா அக்கௌண்ட்டு லாகின் பண்ணிருப்போ கிளவ்ட்ல இருக்கு ஸோ இப் கிளவ்டு மீன்ஸ் நம்ம வந்து டா ஆ டேரெக்ட்டா பீ சி ல ஒக் ஒர்க் பண்ண மாட்டோ கிளைண்ட்டோட சர்வர்ல ஒர்க் பண்றனால அத நம்ம திருப்பி லாகின் பண்ணி பண்ணோ அதெல்லா கொஞ்ச ட்ரஸ்ட்டா இருக்கு
சேரி சேரி சேரி ஓகே பட் ஆ னா இந்த மாரி இருக்கும் போது நீங்க ஆக்டிவா அடிக்கடி அ பாத்துட்டு தா இருக்கணுல
ஆமா அதுதா பெரிய ஒரு பாயிண்ட்டிங்கு நம்ப ஒக்காந்து எல்லாமே பாத்துட்டு இருக்கணு எல்லா என்னயாகுது எப்டி இருக்குன்றதெல்லா தெரிஞ்சுக்கணு கொஞ்ச நம்ம மிஸ் பண்ணி ஒரு ஒரு மெயில் ஒரு மெயில் விட்டா கூட நம்மள கேப்பாங்க மீட்டிங்ல டெய்லி மீட்டிங் இருக்கு அது இல்லாம ஃப்ரைடே வந்து ஆ ஒரு ஆ கிளைண்ட்டோட நம்ப வந்து என்னென்ன ஒர்க் பண்ணோ என்னென்ன பண்ணோ இந்த வீக் ஃபுல்லா எது எது எல்லா அப்டேட் பண்ணணும்ன்றத அவுங்குளுக்கு ஒரு மெயில் அனுப்பணு அதுக்கு கால் பண்ணுவாங்க அதெல்லா இருக்கனால கொஞ்சோ ஆ இத பாத்து பண்ணணு ஆமா ஆமாங்க நா ஒன்ஸ் பண்ணிட்டாப் புரோ ஒரு ஒரு கிளைண்ட்டு எடுத் துனா ஒரு மெய்லு அவுங்களோட ஒர்க்க நம்ம பண்ணிட்டா கூட அத ரிப்பீட்டடா உன்னொருத்தர் வந்து உன்னொ தம் தேர்டு சகெண்ட் செக்கு தேர்ட் செக்குன்னு ஒரு மூணு அ ரவுண்ட் போவோ ஒவ்வொன்னத்தையு கிளியரா பாப்பாங்க அப் ப்பயு சோ எதோ ஒரு இஷ்யூ ஒன்னு விட்ருப்பாங்க அதனால கிளைண்ட்டு ஆ சொல்லிருப்பிற கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க அதெல்லா ஏகப்பட்டது இருக்கு
சேரி பரவால்ல பரவால்ல ஆனா பட் ஆனா வந்துட்டு ஆ இது வந்து நீங்க இன்னொரு ஆளோட ஃபாலோ இப்ப எடுப்பீங்ளா இப்போ உங்களுக்கு பத்து மணிக்கு ஷிஃப்ட்டு ஸடார்ட் ஆகுதுனா அத லாகின் பண்ணுவோ து அதுக்கு முன்னாடி யாராவ்து வந்தா வெல்லிங்கா நீங்க ஃபாலோ பண்ற மாரி இருக்குங்ளா
ஆமா இப்ப பத்து மணில ஒரு ஷிஃப்ட்ல ஒரு எட்டு பேரு இருந்துக்வாங்க அவுங்க என்னென்ன ஒர்க் பண்ணாங்கன்றது அடுத்து ஷிஃப்ட்ல இப்ப நைட் ஷிஃப்ட்ல ஆளுக் கம்மியா இருப்பாங்க ஏனா அ நா ஆ இப்ப எட்டு பேருல நா ஜென்ட்ரல் ஷிஃப்ட்ல நார்மல் ஷிஃப்ட்ல இருப்பாங்கனா நைட் ஷிஃப்ட்ல வெரு மூணுங் நாலு இல்ல சிலட் ரெண்டே பேர் இருப்பாங்க
ஓகே ஓகே ஆனா நீங்க வால்ப இந்த அதற் கண்ட்ரிஸ் ஒர்க் பண்ணும் போது நைட் ஷிப்டில தான் ரொம்ப ஆக்டிவா நெறைய பேர் ஒர்க் பன்னாது நெரையா இங்கல்லா பாத்தீங்கனா நிறையா பேர் நைட்ல நெறைய போராங்க இந்த ஐடீஸ்ல வேல பாக்குரவங்கலா ஐடீ ல சொல்ல போறங்க பெரும்பாலும் நைட்டு தான் வந்து அதிகமான எம்ப்ளாய்ஸ்ச போடுறாங்க நைட் பாத்தா எக்ஸ்ட்ரா அலவுன்ஸ் வேர குடுத்து அவுங்கள எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ண வெக்கிறாங்க ஏ ஏன்னா நெறையா பேர் போறாங்க வராங்க
பெனிபிட்ஸ் இருக்குதா இல்லாம இல்ல பெனிபிட்ஸ் அல் அதுக்குன் தனியா இருக்கு நைட்ல வந்து ஏ எங் ஒவ்வொரு கிளைண்ட டிபர் பண்ணி கிளைண்ட்ட பேஸ் பண்ணியு இல்லனா ஆ ஜெ நம்ளுக்கு ஒர்க்கு எப்டின்ற முடிக் முடிக்கணு டெட்லைன் அ பொறுத்து அவுங்க ஷிப்ட பேஸ் கனக்கு பண்ணுவாங்க எங்க ஷிப்ட்ல நாங்கல்லா இருக்குற இப்போ நாங்க இருக்குறப்போ பஸ்ட்டு ஸ்டார்டிங் ல நம்ம நைட் ஷிப்ட் போறப்ப நம்மளுக்கு வந்து கூட நலஞ்சு அஞ்சி பேர் இருப்பாங்க டீம் ஆ அத எல் டூ எல் த்ரீ த்ரீ மோட நம்பல போட்டு விடுவாங்க நம்ம ஒன்ஸ் ஒன் மன்த் டூ மன்த் ஒன்ஸ் நல்லா கத்துக்குட்டா நைட்ல இருக்குறத்துக்கு பழகிட்டோ அப்டின்னா அவுங்க வெளிய போய் அவுங்க இல்ல ஷிப்ட் ஜென்றல் ஷிப்ட்ல அவுங்கல போட்டுப்பாங்க நப்ல னைட் ஷிப்ட்ல மட்டும் போட்டு உட்ருவாங்க
ஓகே ஓகே ஆ
ஆ அந்த மாதிரி ஒரு இது அது
ஓகே ஓகே இப்ப ஆனா வந்துட்டு நைட் ஷிப்ட்ல மே மேன் பவர்ஸ்ல்லாம் கம்மியா இருப்பாங்க
ஆமா ஏன்னா நான் சொன்னா இல்லியா மோஸ்ட்லி வந்து ஒர்க்கு ஆ ஒர்க்க வந்து அவுங்க முன்னாடியே வந்து ஆ ரெகுலர் இதுல முடிச்சிருப்பாங்க நம்ம பாலோப் பண்ற மட்டும் தான் அதுல இருக்கு நைட்ல நைட்ல வந்து புதுசா ஏன்னா அதும் பிஸ்னஸ் ஆப்பா வேற கண் அதர் கண்ட்ரீஸ் நம்ம ஒர்க் பண்ற கண்ட்ரீஸ்சும் அது பிஸ்னஸ் ஆபர்ஸ் பஸ் யாரு இருக்க மாட்டாங்க ஒர்க்ல நம்ம ஜன் ஆ ஜஸ்டு வந்து அந்த ஜென்ரல் பேக்ட்ரி இஸ்யூஸ் அந்த இதன அவங்க சர்வர் ஷோ ஏதான ஆனா மட்டுந்தான் நான் அம்மா அப்பாட்டா பெதவிர யாருமே அபக்ட் ஆக மாட்டாங்க இஷ்யுஸ் யூசர்ஸ் யாருமே
ஓகே ஓகே பட் எந்த வேலையும் சாதார்ண வேல கெடையாது எல்லா வேலையிலு
ஹ ஹா ஆமா அத தூக்கம் இதுல வந்து ட்ராபேக்னா தூக்க ரொம்ப கஸ்டமா இருக்கும் நம்ம கண் என்னதான் நம்ம வந்து நல்லா நம்ம கால்ல புல்ல தூங்கிட்டு நைட்ல ஒர்க் பண்ண போனாலும் சாப்ட்டு வந்துருவோ அதுக்கபற போன் வேற ஆண்ல இருக்கும் அந்த பிரைட்னஸ்சு
ஆமா ஆமா ஆமா
சோ அதெல்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு அதுக்கு தகுந்தாமாதிரி ப்லான் பண்ணனு
ஓகே ஓகே ஓகே
நீங்கல்லாம் எப்டி இ ஆ சரி ப்ரோ அடுத்தக்க அடுத்த கால் வருது நான் கூப்புற்றேன் நீங்க கால் பண்ணுங்க செரி ஒரு நிமிஷம்